வணக்கம் காலை வணக் கம் சகோத்ரி ஆ கேக்குதுங்களா ஹலோ ஆ சிஸ் டரும் ஆ கேக்குது உங்களுக் கேக்குதுங் ஆ ஆ கேக்குது
வாய்ஸ் லோவா கேக்குது
ஆஹ இப்ப கேக்குதுங்களா
கேக்குதுங்க கேக்குதுங்க உங்களுக் கேக்குதா காலை வணக்
ஆஹ கேக்குது கேக்குதுங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கே சகோதரி நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
தா கொழந்தைங்கள வந்து வெளியே அனுப்பி விட்டுருக்கே
ஓ சேரிங்க சகோதரி கொழந்
ட்ருக்கே
சேரிங்க ஸ்கூல் போய்ட்டாங்களா அதுக்குள்ள மணி என்ன எட்ர கூட ஆகல அதுக்குள்ள போய்ட்டாங்களா சகோதரி
டே இருக்கணு
ஓ சேரி சேரிங் சகோதரி கொழந்தைங்க என்ன சகோதரி படிக்கிறாங்க
அ ஆ இது ஃபிப்த்து ஸ்டேண்டர்ட் படிக்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு
ஓ சேரிங்க ஒரே ஒரு பொண்ணுங்களா உங்களுக்கு இல்ல நானா சகோதரி டிஃபன் வந்துட்டு ஆஹ நா காலையில வந்து பாத்தீங்கன்னா சகோதரி வந்துட்டு சாப்பாடே பண்ணிட்டே சகோதரி நானு இன்னைக்கு சாப்பாடு வச்சு முள்ளங்கி சாம்பார் வச்சி ரசம் பத்து மணிக்கு சகோதிரி செரி வந்து அத அத வந்து மதியத்துக்கு நம்ப வச்சுக்களா காலலைக்கு வந்து ந்து நேத் நேத்து நைட்டு அட தோச பண்ணனா சகோதிரி அது இருக்குங்களா மாவு சரி அத அப்டியே நம்ம ஊத்தி சாப்ட்டுக்லான்ட்டு இரு சகோத்ரி
சேரிங் தோழி சேரிங் தோழி
நீ நீங்க என்ன சகோதிரி பண்ணிங்க
நான் வந்து பிழ கொழந்தைக்கு டிஃபன் வது காலை உணவு வந்து சேமியா பண்ணங்க
ஓ சேரிங்க சகோதிரி
ஆஹ் மதியானத்துக்கு வந்து தக்காளி சாதொ தாளிச்சி ஒருது தக்காளி போட்டு தாளிச்சி குடுத்தங்க ஏனா இவுங்களுக்கு தனித்தனியா பண்ணி குடுத்தா அது கலந்து சாப்புட்றது ரொம்ப க கஷ்டமா இருக்கு அதனால வந்து ஏ முடிஞ்சளவுக் க்கு இந்த வே புளி சாதொ லெமன் சாதொ ஆமா ஆமாங்க அந்த மாரி
ஆமா சகோதரி கொழந்தைங்க வீட்ல இருந்தாங்னா கொஞ்சொ கொழம்பு ரசொ அந்த மாரி கொஞ்ச ஊத்தி பெசஞ்சு சாப்டுவாங்க அவங்க வந்து ஸ்கூல் போம்போது வந்துட்டு அவ்ங்களுக்கு டைமு இருக்காதுங்க அதுவு இப்ப தனியா ஊத்தி குடுத்தாலுமே அவ்ங்களுக்கு ஒழுங்க சாப்ட தெரியாது சிந்திருவாங்க அப்டிங்கம் போது கொஞ் சகோதிரி நீங்க இந்த மாரி வந்து கெளர்ண சாத இந்த மாரி நீங்க டெய்லி புளி சாத லெமன் சாத அவ்ங்களுக்கு புடிச்ச மாரி எதோ ஒரு சாத குடுத்தா தா அவ்ங்க கொஞ்ச விரும்பி
உம் உம் அதே மாரியே சிற்றுண்டிக் கி வந்து ஒரு ஆப்பிளும் ஆஹ் முறுக்கு வச்சு அனுப்பிருக்கேங்க
ஓ சேரிங்க சகோதரி நீங் நீங்க ஒங்க இனி நீங்க சகோதிரி த தனி குடும்பமா இருக்கீங்ளா இல்ல மாமனார் மாமியார் கூட இருக்கீங்ளா ச
இல்ல இல்ல மாமனார் மாமியாரு இல்ல ஆஹ் அம்மா கூட தா இருக்கே அம்மா வந்து எங்கூட இருக்காங்க அம்மாக்கு ஒடம்புக்கு முடியல அதுனால அம்மாவ கூட வச்சிருக்கே நானு அம்மா ஆஹ் பெ கொழந்த ஒன்னு இருக்கா
சேரிங்க சாகோதரி
உங்க வீட்டுலங்க
ஆஹ் எங்க வீட்ல சகோதரி நானு கணவர் ஒரு கை கொழந்த எனக்கு ஒன்னு இருக்கா சகோதரி தம்பி ஒருத்த இருக்கா அவனுக்கிப்பதா சகோதரி ஒன்ற வயசு பெறந்திருக் க்குங்ளா நாங்க தனியா இருக்க சகோதரி அத்த மாமாக்கு வந்து கொஞ்ச பக்கத்துலதா வாக்கப் டிஸ்டன்ஸ்லதா சகோதரி இருக்
சேர் சேர் செரி செரி அப்றோ உங்க ஊர்ல மழயெல்லா எப்டி இருக்கு
ஆஹ் எங்க ஊர்லல்லா மழ இல்ல சகோதரி ஒரு வாரத்துக்கு முன்னாடிதா சகோதரி இங்க மழ பெய்ஞ்சுது இப்ப நல்லா தொடர்ந்து ஒரு வாரொ ஃபுல்லாவே செம்ம வெயில் சகோதரி காலைலே பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அடிக்குது ஒன்னுமே பண்ணமுல்ல
உம் ம் எங்களுக்கு இரவு ஃபுல்லாவே ம ப மழயாதா இருந்தது
ஓ சேரிங் சேரிங்க சகோதரி ஓ பரவாயில்லைங்கள சகோதரி நீங்க ருக் க்கிற எடோல்லா வந்து மழ பெயுங்களாட்டுக்கு
ஆமாம்மாம்மா ஆஹ் மழ பெய்யனு இப்ப ஓரளவு தா ஒரெடத்துல மழ பெய்யு ஒரெடத்துல மழ பெய்யாது ஒரே ஊர்ல ஒரு பாகோ மழ பெய்யு ஒரு பாகத்துல மழ பெய்யா
கண்டிப்பா சகோதரி இப்ப இங்க கூட பாத்தீங்னா சகோதரி பஸ் டாண்ட்ல வந்து மழ வருது சகோதரி இங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்னா அதுவு வந்து ஒரே ஊக்குள்ளதா இருப்போ ஒரு நடந்து போற தொலைவுலதா சகோதரி இருக்கு அந்த எடத்துக்கு இந்த எடத்துக்கு பாத்தா அங்க மழ வருது இங்க மழ வ ர மாட்டிக்குது சகோதரி காலநிலை அப்பிடி பண்ணுது இப்ப
அதுதா அதிசயமா இருக்கு அப்போ சொல்லுவாங்க எங் கணவரு ஐயோ நா தொ நனஞ்சிட்டு வந்துட்ருக்கே நா ஐய என்னங்க சொல்றீங்க இங்க நல்லா வெயில் அடிக்குது அப்டின்னுவே அந்த மாரியோ சோஸ் நா இது இப்ப எல் எல்லாமே மயோ எல்லாமே மாட் ற்றமா இருக்கு இல்லைங்ளா பருவ கால எல்லாமே மாறி மாறிதா வருது
ஆமா சகோத்ரி அந் முன்னெல்லா பாத்தீங்னா கொஞ்ச வர்ஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்னா வந்துட்டு பக்கத்தூர்ல மழபெஞ்சதுனா நம்ம ஊர்லயு மழ வரு அவுங்க நம்ம சொல்லிட்டாங்கனா நம்ம இன்ன அலாட் டாயிருவ எதாவ்து நாம வெளிய வெளிய காயப் போட்றது துணி எதாவ்து இருந்துச்சுனா நம்ம வந்து எடுத்து வச் இரோசவ்ரி ஆனா இப்ப பாத்தீங்னா பக்கத்து ஏரியால மழ வந்தா கூட நம்ப ஏர் ரியால மழ வர மாட்டிங்குது அந்த அளவுக்
கண்டிப்பா கண்டிப்பா போராட்டமா இருக்கு என்ன வெயில் அதிகமா இருந்தா அந்த வடக அந்த மாரி வ த்தலு அந்த மாரியெல்லா கொஞ்சோ நம் ஆஹ் ரெடி பண்ணி வச்சுக்கலா ஏனா அடுத்த மழக்கால வரம் போது அதெல்லா நம்மளுக்கு கொஞ்ச உபயோகமாக இருக் கு அப்பலா வந்து இதுலா ஆஹ் நம்ம வீட்லயே பழைய சாதலா மீதியாய்டுச்சுன் வைங்களே நா என்ன பண்ணே ஆமா
ட்டு அப்டே கொஞ்ச குட்டி குட்டியா நீங்க வச்சிருவீங்ளா ச
ஆமா ஆமா ஜீரகம் ஆஹ் மிளகாயி கா காஞ்ச வத்தல் போடுவோ அதுக்கப்பற வந்து கொஞ்ச பெருங்காய உப்பு எல்லா போட்டு அரச்சு அதுக்கப்பற வந்து வெயில்ல கொஞ்ச கொஞ்சமாஹ ஆஹ் இது பண்ணி எடுத்து கையிலே வெச்சுவுட்டா அதுவா ஒரு ரெண்டவர் மூண்வர் ப ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள பாருங்க ஒரு ஓரளவு காஞ்சிரு ஆஹ் சாய்ந்தரத்துக்குள்ள ஃபுல்லாவே காய்ஞ்சிடு
ஓ இல்ல சகோதரி நீங்க அப்டி போடும் போது சகோதரி இல்ல சகோதரி நீங்க வந்து அத வந்து ஒரு நாலஞ்சு நாள் போட்டோதா சகோதரி வந்து அந்த உள்ளாருக்கு இப்ப வெளிய வந்து காஞ்ச மாரி இருக்கு சகோதரி சாதங்கர்னால சகோ தரி உள்ளக்குள்ள வந்து கொஞ்சொ பிசு பிசுன் இருக்குங்ளாமா மேல வந்து நல்லா வ
இல்ல இல்ல நம்ம போடுறது கொஞ்சொ கொஞ்சொ துளி துளியா தானே போடுறாங்க ஃபுல்லாவ காஞ்சுடு நான் போட்ட நைட்டே ஹ நைட்டே நா பொறிச்சிருவ அந்த மாரி எனக்
ஓ நீ அப்ப நீங்க வந்து கொஞ்சோ அடர்த்தி வந் ரொம்ப மொத் த்தமாவு இல்லாம ரொ மெலிசா நீங்க போடுவிங்க நெனைக்கிற சகோதரி நானு ஆஹ் நானு சகோதரி நானுமே சாதோ ரொம்ப மீதி இருக் க்குள நானுமே பண்ணலா டிரை பண்ணுவ. ஆனா என்னைக்கி நா அந்தமாரி பண்ணலா யோசிக்கு போது மானம் எப்டி இருக் கே பாத்தோம்ன்னா அன்னைக்கி ஏதோ மோடமா இருக்கு வெய்யில் அடிக்கு சகோதரி ஆனா வந்து எப்டி சொல்றா அந்த வெய்யில் வந்து நமக்கு உறைக்காது. அந்த மாரி பட்டும் படமா அடிக் உண்ம சகோதரி நானமே சில நேரம் வந்து ஏதாவ்து பொருள் பருப்பெல்லா வாங்குனான்ன காய வெப்ப சகோதரி பருப்பு ஏதாச்சு கோதுமை இது அரைக்கக்குதா நா காய வை கிலன்னு பாத்தோம்னா மத்த நேரத்துல வெய்யில் நல்லா இருக்கு. இருக் சகோதரி அரிசி கோதுமைய பருப் ஏதாவ்து காய போடும்போது வெயில் நல சுல்லுனு அடிக்கு சரி ஒரு பரமன் நேர் உள்ள போய்ட்டு வேலைய முடிச்சிட்டு வெளியே வந்து கொஞ்சோ கிண்டி விடலாம அப்டின்னு வந்து பாத்தினா சகோதரி வெயிலே அடிக்காது மோடமா இருக்கோ என்னட மோடமா இருக் மழ வந்துருமோ அப்ப எடுத்து வப்ப திருப்பி பாத்து பாதீங்கனா வந்துட்டு வெயில்லடிக்கோ சகோதரி நா அது வந்து நம்மளோ நமக்கு அது வந்து எதி ரியா ஆயிப்போ
ஆமா உங்களுக்கு இந்த ஜவ்வரி சி வத்தல் பண்றது தெரியுங்களா தோழி எனக்கு அது வந்து ரொம்ப நாள பண்ணனும்னு ஆச ஆனா அது எப்டி பண்றதுன்னு தெரியாதுங்க உங்களுக்கு தெரியுங்களா வடகம் போட்றது
நா வந்து வடக ஐட்டமே நா அதிகோ வந்து நா வீட்டு்ல போடவேன் நீங்க சொன்ன மாரி சகோதரி சாதம் மிஞ்சுனா மட்டுதா சகோதரி மிக்சில அரைச்சி அம்மா போட்டு குடுத்திருக்காங்க பாத்துருக்கே மீதி வந்து நீங்க இந்த ஜவ்வரி த்தி வடகோணா ரொம்ப மெலிச பேப்பர் மாரி கொஞ்சோ தட்டையா இருக்கோங்களே அத்தானே என் சகோதரி சொல்றிங்க கொஞ்சோ பட்
அது என்னமோ நா நெனைக்கிறே அது வந்து சுடுதண்ணி ஊத்தி அத ஊற வெச் ச்சு அத போட்டு நல்லா காச்சி கஞ்சி மாரி காச்சி அத வந்து ஒ த அ அப்பள மாரி வ ஒ ஒ அது ர உருண்டையா பண்ணுமா ரவுண்ட் ரவுண்டா ந எது பண்ணுனு நெனைக்கிற
ஆஹ் இல்ல இல்ல சகோதரி அது அது நீங்க பாத்தீங்ன்னா ரொம்ப மெலிசா இருக்கு நீங்க வந்து சுடு தண்ணியில ஊற வச்சீங்கனா ரொ எனக்கு தெரிஞ்சு பச்ச தண்ணியில ஊற வச்சு மிக்சியில அரைப்பாங்கள என்ன அது நீங்கா பாத்திங்னா சகோதரி முழு ஒரு குட்டி குட்டியா தானே கோதரி இருக்கு நீங்க வந்து ஊறவ சு மிக்சில போட் டுதா உங்களுக்கு அந்த அந்த மெது அந்தந்த வலுவலுங்கற பத கெடைக்குன் நெனைக்கிறே ப்ச்
இல்ல சகோதரி நம்ம கஞ்சி காச்சிடுறோ இல்லைங்ளா அது வந்து தண்ணியாயிடுது அப்ப நாம்ப அத அந்த தண்ணிய வந்து கொஞ்ச நேரங்கழிச்சு உ அப்படியே ப இதுல ஊத்துனீங்கன்னா ப்ளா ஆ ப துணியில அது வந்து ஒ வளைவு இதா நம்ம என்ன வடிவத்துல வேணுனாலு ஊத்திக்கலா காஞ்ச ஒண்ண பாருங்க அது இப்ப எல்லாமே ம் பேப்பர் மாரி ஆயிடு
ஓ அப்ப சகோதரி நீங்க வந்து நீங்க வந்து தண்ணி ஊ த்தி நல்லா கொதிக்க வெக்கணு தண்ணி நீங்க வந்து ரொம்ப கம்மியா வெக் எனக்கு ரொம்ப அதிகமா வச்சு ரொம்ப மெலிசா வந்துரு சகோதரி நா சகோதரி நா ம நா அதிகம் வந்து இந்த வடகம் ஆயில் ஐட்டம்ல்லா சகோதரி இந்த அப்பள லா இருக்கல சகோதரி அப்பளம் குடல்லா இருக்ல சகோதரி நா அத வந்து ஹோல்சேல் கட இருக்குல க்ல டிபார்டமெண்ட் ஸ்டோர் ஸ்டோர்க்கு இது நாங்க மாச மாசம் பொருள் வாங்க போனோம்னா அங்க ஆ அங்க ஒரு கிலோ கணக்கு இந்த மாரி எல்லா கலந்து ஒரு அரை கிலோ அப்டி வாங்கனோம்ன சகோதரி நமக்கு அது நூறு நூறு வாங்குனாலே நமக்கு நமக்கு ரெண்டு மூணு தடவைக்கு மேல நம்ம வச்சு பொறிக்கிற மாரி இருக்கு சகோதரி அதனாலயே நம்ம இந்த வெயிலுக்கு அதெல்லா யாரும் வந்து பொறிச்சிட்டு இருக்கா அதுவும் கொழந்த இருக்க நெனச்சாலே நம்ம ஒண்ணு ஒரு பொருள் காய வைக்க முடியல அவன் ஏதாவது வந்து கைய வச்சிட்றா தள்ளி விட்டற்றான் நம்ம காய வைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு வேலையு நம்ம செய்யணும் காய வைக்கிறதுக்கு ஒரு வேல நீ அவனையு பத் இத்தனை வேலை பண்றதுக்கு நம்ம கடையிலயே கம்ன்னு நூறு வத்தல் வாங்கிட்டு
அது இப்போ வந்து இ இந்த, இந்த, நடைமுறை வாழ்க் தில வந்து அது ரொம்ப சுலபமாயிடு இல்லலைங்களா நம்ம அந்த காலத்துல வந்து கை பக்குவம் பாத்து அஹ்.
துல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு இந்த கிராமத்து பக்கம் பாத்தீங்கன்னா சகோதரி இந்த ஒரு காலையிலா அடுப் வேலையை முக்க சமயல் வேலை யெல்லா முடிச்சு வெச்சுட்டு பெரியவங்கலா வயசானவக என்ன பண்ணுவாங்கனா மா மொட்ட மாடி அல்லது வெளியே கட்டுலு போட்டு வந்துட்டு இந்த வடகம் வட்டலு எல்லாமே வந்து இந்த உருண்ட உருண்டிய வத்த கொழம்புக்கு போடுற வத்தல எல்லாத்தையுமே வந்து இந்த வெங்காயத்த எல்லா போட்டு செய்வாங்கள ச வெங்காய வடகல்ல சொல்லுவா அந்த அந்த மாரி வடகல்லா டெய்லியுமே டெய்லியுமே வந்து வெயில காய் வெச்சு அதுக்கான வேல வந்து நடக்கு சகோதரி பதினோரு மணியில இருந்து சாயந்திரம் மூணு மணி வரைக்குமே காலையில எல்லா காய வச்சு ஒணத்தி மதியம் எல்லாம் பொடைச்சி எல்லா எடுத்து வெப்பங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து வாசலைக்குளை துணிக்க காயறது கூட இப்ப அபூர்வமாக மறிப்ப போச்சி இப்பெல்லாம் யாருமே பண்ண மாட்டிக்கிறாங்க சகோதிரி
ஏன்னா நம்ம அந்த வேலைய அந்த ஒரு பணத்தை தேடி ஓடுறதுனால. நம்ம வந்து அந்த ஒரு விஷயோ இதாயிடுது
இல்ல சகோதரி, வீட்டுல இருக்கவங்களே பாத்தீங்கன்னா சகோதரி, அதெல்லா போய் இந்த காலத்து யார் பண்ணிட்டு இருக்கா அதெல்லா வந்து வேலைப்பாடா கும் அதுக்கு கமுன்னு ஒரு நாலு பத் இதல போய் நம்ம வாங்கி போட்டுட்டம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. து டிபார்மென்ட்ஸ். இப்பதா சகோதரி, ஆஹா இப்பதா அந்த காலத்துல. சகோதரி நம்ம நம வந்து நெனைக்த இருக்கிற மாரி டிசைனு நமக்கு டேஸ்ட் எல்லா வந்து கடையில வந்து அதிக வந்து இருக் இருக்காது. அது என் அந்த காலத்துல வந் மக்க மக்கள் என்பணுவங்கான ஆதாவது ஏதாவது கலப்படம் கலந்துருபங்க அதெல்லா வாங்குனா ஒடம்புக்கு நல்லதுல்ல கெடுதல்ன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்துட்டு உடம். உடம்போட ஆரோக்கியத்துக்காகவே வீட்டல வந்து சாப் நங்க சமோதிரி சமச்சு வந்துட்டு நீங்க சொல்ற மாரி து எல்லாமே ஒவ்வொன்னா வந்து பண்ணுனாங்க இப்பெல்லா என்ன பண்றாங்க ஒடம்போட ஆ ரோக்யத்த விட மக்கள் வந்து அதுக்கான வேலைய தா வந்து பெருசா பாக்குறாங்க
ஆமா ஆமா புரியுது புரியுது புரியுது ஆமா ஆமா உடல் உழைப்பு அந்த நேர எல்லாமே அதுலவே வீணாகுற மாரி அவங்க நாம நம்ப ஜ இதுல தலைமுறையாவு நெனைக்
ஆமா சகோத்ரி இல்ல சார் நமக்கு இருக்குற தலைமுறையு சில பேர் அப்டிதா சகோதரி
ஆமா ஆமா நா முடிஞ்ச அளவு நம்ப வீட்லயே செய்யிறது நா ரொம்போ கொஞ்ச கொழந்தைங்களுக்கும் சேரி அத குடுத்துருவே ஏனா அவங்க வளரும் மோது கண்டிப்பா அந்த கால சூழ்நிலைக்கு ஏத்த மாரி வந்து அவங்க அஹ் கடைல வாங்கி சாப்பிட்றது கடைல
சேரிங் சகோதரி நமக்கான நேரம் தொ ஆஹ் முடிந்து விடு து நம்ம வேறொரு ஆழைப்பிலே இதை பகிர் தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றி சகோதரி ஆஹ்